ஹலோ
ஹலோ கேக்குதா
எப்டி ப்ரோ இருக்கீங்க ஹலோ
ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ
ம் எப்டி ப்ரோ இருக்கீங்க எந்த ஊரு நீங்க
ப்ரோ நான் இங்கதா ப்ரோ பக்கத்துல்ல தா ப்ரோ நீங்க எப்படி இருக்குறீங்க ஆமா ப்ரோ ஒர்க் பண்ரேன் ப்ரோ நீங்க
ஆ படிக்கிறேன் ப்ரோ
படிக்கிறீங்களா ஓகே ப்ரோ ப்ரோ நா வந்து ஒரு பார்ட் டைமா வேலைக்கு போறேன் ப்ரோ
ஆ எந்த மாதிரி வேல எப்டி இருக்கு
கம்பெனி தான் ப்ரோ கம்பெனி போய்னுகிறேன் நீங்க படிக்கீறிங்களா ஒக்கே ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ ஹ
இப்பதான் ப்ரோ சாப்பனும் இன்மட் ஆ இப்ப தான் எழுஞ்சேன் நைட்டு ஒர்க் கொஞ்சோ என்னா பச்சீங்க நீங்க முடிச்சிடிங்களா
அ முஷ்டேன் ப்ரோ
உம் அப்போறம் பிசனஸ்
பிசனஸ்லா இல்ல ப்ரோ நா
மொத்தம் பண்றீங்களா
ஆமா ப்ரோ நீங்க நீங்க
நானும் ஒருத்தன் பண்றேன் ஆனா இப்ப என்னால முடியல சொன்ன பார்ட் டைம் ஜாப் டேய்எ கேட்டரிங்கு ஆல்ஃபா அமேசானு அதெல்லாம் பாவம் டவுசன் எய்ட் ருபிஸ் வரோம்
ப்ரோ யேன்க்கிட்ட ஒரு நல்ல வேலைக்து அங்க அங்கவந்துற தான் ப்ரோ பெசாம
என்னா இருக்கு ப்ரோ
எதுனா ப்ரோ கிரேட்டிங் கேட்டரிங் தான் ப்ரோ ஒரு கேட்ரிங்க்கே நாநுரூபா தரேன் நானு
இல்ல உங்க ஏரியா வேற நான் வேற வானு செட் ஆகாது
ச்சுரேன்
ம்
வந்து பாருங்க எப்படின்டு உஹ
அது எப்டி போ கேட்ரிங்கனா
அப்புறம் கேட்ரிங்னா இப்போ ஒரு ஃபங்ஷனுக்கு அது நம்ப ஃபுல் ட்ரைவ் பண்றோன் ப்ரோ மொதல
எப்படி ஃபுட் மட்டுமா இல்ல இந்த டிசைனிங்கு ஐஸ் கீரிம்மே ஃபுட் டிபார்ட்மண் ஆ சமயலெயேற செஞ்சு கிறான். ஆனா நீங்க அத போயிட்டு கரட்டா டிஸ்ட்பியூட் மட்டும் பண்ணோம் ம்
புரோ நாங்க நிறைய பேர் ரெடி பண்ணோம் புரோ நீங்க சொன்ன என்றாவது பண்ணலாம்
ஆஹ்
ச்சீ
அது எப்படி சொன்னாலும் எல்லாருக்கும் சாப்பாடு இது பண்ணிட்டே வீட்டுக்கு வந்தணும் அவள்தான் ஃபங்சன் முடிஞ்சச்சுனா அது எப்பமே ஆர்டர் வராதுல்ல என்னிக்காச்சும் ஒரு நாள் வரும்
ஆஹ் மேரேஜ்க்கு பத் பர்த் டேக்கு நெறைய ஈவன்ட் நெறைய வருதுல்ல நம்மளுக்கு
ஆமா
அடியே இது பன்டுப்றாங்
ஆ அந்த ஒர்க்கு தா பண்றிங்க
நான் தான் புரோ
வேற வேற எந்த ஒர்க் பண்ணறங்களா கேட்ட்ரிங் பண்ணீங்கனா
அதா ப்ரோ அப்னா கம்பெனிக்கு போறன் புரோ
என்ன கம்பெனி
இங்க எங்க வீட்டு பக்கதுல ஒரு கம்பெனி இருக்கு அங்க போறோம் புரோ அங்க டெய்லி நைட் சிப்டு போறோம் ப்ரோ அதுல
ம் ம் நைட் ஷிஃப்ட்ட அது கூட எவ்ளோ வரும் ப்ரோ சேல்ரி
இப்பஒரு ஏழு போதும் ப்ரோ அல அதுல
ஆஹ் அது என்ன மறிவொர்க் பே
அது இதுல்ல இதுல ப்ரோ நம்ப வெஜிடேபிள காய் காய்கறி இது ஃப்ருட்ஸ் எல்லாம் பேக் பண்ணுற மாரிக்கும் ப்ரோ அதுல
பேக் பண்ணிட்டுது இது பண்ணிடனும்
சிக்க அடி ஊத்தன ப்ரோ ஆமா ப்ரோ ம்
ஒரு ஸ்கூக் ஏலூர் செய்வீங்க ஆ
ப்ரோ
ஏலோருர் சேவிங்க்
வேலூர்ல இல்ல ப்ரோ ப கொஞ்ச நேரம் தா வேலை அப் ப்புலிமா நாங்களே டைம் ஆயுச்சுன்னா வந்து றாங்க
ஆ பரவால்லயே கொஞ்ச நேரத்துக் ஏழ்நூறு ஆர்நூறுனா தாராளமா செய்யலா
அதா ப்ரோ மொத்தமே ஒம்போது வர் வேல நாங்க என்ன பண்ணுவோ நைட்ல போய் வேல் செஞ்சுட்டு கொஞ் நேரோ எதனா ஆளுங்க இருந்தாங்கன்னா செரி போயிட்டு வரொனா சொல்ட்டு அவுங்கிட்ட
ஆ ஆ வேல முஞ்சா வீட்டுக்கு வந்துட்லா
ஆல்தா ப்ரோ
ம் எங்கருக்கு அது
ப்ரோ அது எங்க வீட்டு பக்கத்லரு ப்ரோ
ஆ எல்லாமே உங்களு வீட்டு பக்கத்லயே வேலையா இருக்
ம் ப்ரோ நாங்களு கிராம தா ப்ரோ
இது ரொம்ப கிராமம் ப்ரோ இது கம்பெனிஸ்லா இருக்காது எதுமே இல்ல டவர் கூடொ ஒயுங்கா சிக்னல்லா வராது ஆ ஃபார்மர்லா விவசாயல்லா பண்ணுவாங்க இப்ப நெல்லு போட்றது கலக்கா நீங் போடுங்க ப்ரோ இது ரொம்ப விவசாயொ இது சிட்டி மாரியே இருக்காது எல்லா சின்ன சின்ன வீடுங்க அந்த மாரியே இருக்கு இந்த வேலை யே இருக்காது ஃபுல்லா ஃபார்மிங் வேல தா நீங்க வேலைக்கின்டு போனுமானா டவுன்ந்தாம் போனு
டவுன்ந்தா போனா ப்ரோ ஓ அப்டியா ப்ரோ
அங்க போய் தா வேல செய்னு
ம் தங்கி வே செய்மா ப்ரோ அப்ப
அதுவு அந்த அளவுக்லா இருக்காது ப்ரோ ஏரியால்லா இருக்கு சின்ன கிராமமா மல ஃபுல்லா சிக்னல் ப்ராப்ளம் ஓ ஆனா அவள்தா சென்னைலருக்கே ஆ கொஞ்சொ லாங்கா இருக்கே நானு ஊர்லந்து தள்ளி ஒரு ரெண்டு வருஷ ஆயிருச்சு ஊருக்கு போய்
ம்
அம்மா அப்பா எல்லா ஊர்ல தா இருக்காங்க நா இங்க வந்து ரிலேட்டிவ் வீட்ல படிச்சுட்டு இப்ப அப்டியே வேல தேடினு இருக்கே ம் வேல கெட் சா கல்யாணோ கில்யாணோ பண்ணிட் செட்லாவுனு
லவ்வே பண்லயா ப்ரோ
லவ்லா இல்ல ப்ரோ வேல மொதல்ல வேல நல்லா சம்பாதிக்கணு லவ் மேரஜ் எல்லா பண்ணிக்காத அப்பம்மா மேரேஜுல்லா
அப்டியா ப்ரோ ம்
நீங்க என்னால எ ஏன்னா வாழ்க்கையில இது பண்ணு அது பண்ணுன்ட்டு இருக்குல
பண்ணிட் பண்லல்ல ப்ரோ ஆம்பளைக
ஜாலியா எதுனா வேலைக் கு போனோ காசு வரு இப்ப ரீசண்டா கேரளா போயிட்டே ப்ரோ எப்டி இருக்குன்றீங்க எடோல்லா அப்டியே
க்கு ப்ரோ மூணாறு இந்த நெறைய பிளேஸு நல்லா இருக்கு ப்ரோ
ஆ பாத்தே மூணார் போனோ போனோ வாகமான்க்கு போனோ நீங்க போயிருக்
ப்ரோ நா போயிருக்கிறே ப்ரோ அங்கல்லா ம் ஓ
இங்க இருக்குற கிளைமேட் டுக்கு அங்க போயிட்டு பாக்கறோ என்னா னா வாழ் க்க அப்டின்றா மாரி இருக்கு அவுங்க பா பாக்க சொல்ல அவ்ளோ ஒரு எந்த ஒரு இதுவு இல்ல ஜாலியா இருக்காங்க சுத்தியு மல
நல்லாருக்கு ப்ரோ அங்க பிளேஸு சுத்தி
பிளேஸ் நல்லா இருக்கு ஃபுல்லா எண்டெர் டைன்மெண்ட்தா
எது நீங்க எதுல ப்ரோ போனீங்க நீங் க
நாங்க வேனுல போனோ ப்ரோ ஒரு பத்தொம்போது பேர் போனோ அது ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தி எட்நூறு ரூவா ஆச்சு
நாங்க நாங்க வந்து அப்ப போனோ நாங்க நா ஃப்ரண்ட்ஸ் கூட போனோ ஃப்ரெண்ட்ஸல்லா போனோ
ஆ
அப்ப கம்மியா இருந்துது ப்ரோ அப்போ நாங்களு வேன்லதா போனோ ப்ரோ எனக்கு ஒரு அஞ்சாயரந்தா ப்ரோ ஆச்சு
அஞ்சாயரத்துல
இல்ல ப்ரோ அஞ் அஞ்சாயர்ரூபா ஆச்சு அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கொஞ்சோ செலவுக்கெல்லா அது பாத்துக்கணு ப்ரோ எல்லா
நீ எங்கெல்லாம் போனீங்க
அந்த வகைமான் அது மூணார் வர்க்கலா அ போயிரன் ப்ரோ
வர்கலா எப்டி இருந்து
ப்ரோ நாங்க போம்போது வர்க் கலல யாரு இல்ல ப்ரோ
அ பண்ட்டீங்க
பர்கலா பாத்தீங்களா ப்ரோ பாத்தீங்களா
அ போ சொல்லலா அய்யயோ அப்டி முடியல அந்த மாரி தா வர்க்கலா வர்க்கலா நம்ம எப்டி சாரே ரீல்ஸ்ல பாப்போம்ல
அ ப்ரோ
அதே போல இருக்கு லைஃப்ல சம வரத்து வருக்குறா போனதுக்கு
உம்
வர்கலா போன அப்றோ அ சொல்லு கன்னியாகுமரி
நல்லா இருந்து கன்னியாகுமரி திருச்செந்தூரு ப்ரோ நா கன்னியாகுமரி தா ப்ரோ நானு
கன்னியாகுமரி அதெல்லா செரி
எத்தின நாளாச்சு உங்களுக்கு போயிட்டு வரதுக்கு
ப்ரோ நாங்க போயிட்டு வரதுக்கு இந்த ஒரு நாளாச்சு ப்ரோ
நாலு நாளா அ நீங்க எவ்ளோ பேரு போனீங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல வேனா ட்ரெயினா
ப்ரோ நா ஒரு நாப்பது தா போட போறேன் நாப்பது பேரு ஆமம் ப்ரோ
நாப்பது பேரு பசங்களேவா இல்ல காலே
சூழ்நில ப்ரோ பக்கத்து வீட் பசங்க எல்லா ஏரியா பசங்க அப்டி காலேஜ் பசங்க அப்டி
இயல் பாய்ஸ் எல்லா ஒன்னா வாங்க
கேர்ள்ஸ் இல்ல ப்ரோ ஒண்லி பாய்ஸ் தான் ப்ரோ
அ ஒரு பாய்ஸ் போயிருந்தா அச்சினு மாண்ட்ரு
ஆமா ப்ரோ
சண்ட சண்டையாயிருவோம்
பசங்க நல்ல பசங்க வந்தாங்க இல்ன்னா இல்னா குஷ்ட்டு வாந்தி எத்ருப்பாங்க
ஆஹ பத்து நிம்சம் ஆனா கட் பண்ணிலாமா பத்து நிம்சம் நீங்க எந்த பழக்கோ இல்ல நல்ல பையன் தான
ப்ரோ ஆமா ப்ரோ நான் நல்ல பையன் தான் ப்ரோ நீங்க
நல்ல பசங்க நம்பலுக்கே தெரியும் அந்த வேலல்லாம் நம் பாட்னு இருக்கமா சம்பார்ச்சமா செட்டுலாவ்ன்னும் ஆ அதான்பா யாரோ கூட போ எந்த விஷத்தையும் கத்துக்காம நல்லா இருணும் கட்டூ தானா ஹலோ புரோ கேக்குதா